ஹலோ
ஹலோ
ஹாய்ங்க என்ன பண்றீங்க
அம்மா ஒண்ணு பண்ல நீங்க என் பண்றீங்கே
நானு ஒண்ணு பண்ணுலெங்க ஸ்நாக்ஸ் தா சாப்ட்டு இருக்கே
ஒ இந்த மூண் மணிக்கே வா
மூணு மணிக்கே சாப்ட்டாதாங்க யாராச்சு வரதுக்குள்ள எனக்கு ஸ்நாக்ஸ் கெடைக்கு இல்ல கெடைக்காது
ஆ ஏ
எனக்கு ஏ கூட பொறந்தவங்க ரெண்டு பேரு இருக்காங்க புடிங்கி சாப்டுறதுக்னே அனால அவுங்க வரத்துக்குள்ள சாப்ட்டாதா ஸ்நாக்ஸ் சாப்ட முடியு இல்லன்னா சாப்ட முடியாது
சேரி சேரி ஆ உவுங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு
ஏ கூட பொறந்தவங்க ரெண்டு பேரு ரெண்டுமே அக்கா
ஓ ம்
உங்குளுக்கு கூட பொறந்தவங்க யாராச்சும் இருக்காங்ளா எத்தன பேரு
ஆ எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி
சூப்பர்ங்க
ஜாலியாதா இருக்கு தம்பினா ஒரு அப்பன்னா உ உங்களுக்கு எங்களுக்குமே சிம்மலர் ஆகும்மே நல்லா உங்களுக்கு ரெண்டக்கா எனக் க்கோ அப்டிதா இருக்கு நா வந்து அஹ நானு அக்கா என் தம்பிக்கு
ம்
ஆஹ் எ அவனுக்கு ரெண்டு அக்கா அவன் ரொம்ப செல்லோ ரொம்ப சொல்லோ ரொம்ப சேட் ட எல்லாம் பண்ணுவா இப்போ வரைக்குமே ஏ அவுங்கக்கா சொல்லணு
இங்க ப்ரயாரிட்டி வந்ட்டு அவங்களுக்கு தா போகு வீட்ல எனக்கெல்லா வராது
ஓ
எது வாங்கி தரதா இருந்தாலு அங்க தா ப்ரயாரிட்டி ஃபர்ஸ்ட்டு போகு ஏனா அவங்களுக்கு கொஞ்சோ முக்கியத்துவம் அப்பா கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி அதனால எதா இருந்தாலு அங்கதா பஸ்ட்டு போகும் அதனால அவங்களுக்கு கெடைக்கிறதுக்கு முன்னாடி நா கொஞ்சம் எத்து சாப்ட்டுருவே எதாந்தாலு
சேர் செர் செரி ம் எங்களுக்கு வந்து அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலு இப்ப வரைக்கு அவன் தா செல்லோ அவன் தா அவன மட் அப்டியே ஸ்பெஷலா நாங்களுமே அப்டிதா அஹ் தம்பி அப்டிங்கறதுல எங்க அக்காவும் செரி நானு செரி அவன வந்து ஸ்பெஷலா தா பாத்துக்குவோ அதே மாதிரி அம்மா அப்பாவும் அப்டிதா
ம்
ஆனா நல்லா சின்ன வயசுல எல்லா நல்லா போட்டு அடிச்சி இது பண்ணுவா அடுயெல்லா செமத்தியா வாங்கிருங்க இவனால
அடில்லா குடுப்பீங்ளா தம்பிக்கி
அவவே என்னைய அடிப்பா
ஓ அப்டியா இதே ஓகேதா இத ஒத்துக்லா
அவ என்னய அடிப்பா நா வந்து கொஞ்சம் தா அடிப்பே நா எங்க அக்காவ அடிப்பே அவ எங்க ரெண்டு பேருமே அடிப்பா
சூப்பருங்க நல்லா சேட்ட நல்லா சேட்ட எல்லா அதிகமா பண்ணுவீங்க போலியே
ஆஹ் ஆஹ் நல்லா நா கொஞ்ச அமைதி ரெண்டு பேர்ல பாக்கும் போது நா கொஞ்சம் அமைதிதா
யாராருந்தாலு நா அமைதின் தா சொல்லுவாங்க அப்ப நானுந்தா என்ன அமைதின்னு சொல்லிப்பே
இல்ல இல்ல அது எங்கம்மா அப்பாவே சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேர்ல நா கொஞ்சம் அமைதிதா அப்டின்னு
ஓகே ! ! ! ! !
அப்ப அப்ப எனக்கு தெரியு சேரி என்னை விட சேட்ட ரெண்டு இருக்கு அப்டின்னு தெரியு
ஓகே ஓகே எனக் எனக்கு என்னோட ஃபஸ்டக்காக்கு மட்டு தா என்னோட ஃபர்ஸ்ட் அக்காக்கு மட்டு தா மேரேஜ் ஆயிருக்கு என்னோட செகண்ட் அக்கா நானும் வீட்ல தா இருக்கோ
அ ஓகே ஓகே நீங்க ஏதாவது சொல்லுங்க சின்ன வயசுல செஞ்ச எதாவது ஒரு ஏதாவது மூணு பேருமே செஞ்சு ஒரு மாட்டி இருப்பீங்ள வீட்ல அந்த மாரி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா
ஓகே அது நாங்க மாட்டோலா இல்ல என்ன பண்ணோன்னா மறைச்சிட்டோ ஆக்சுவலா லேப்டாப் போட்டு ஒன்னு உடச்சிட்டோ
ஆ ஆ
இந்த டிவில விநாயகர் சீரியல் ஒன்று போடுவாங்களா தெரியுமா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விநாயகர் பிரம்மாண்டமான பக்தி காவியம் சொல்லிட்டு ஒரு சீரியல் போடுவாங்க
உம் தெரியல
அந்த சீரியல் பாக்குறதுக்கு ரிமோட்டுக்கு அடிக்க அடிச்சுக்க ஆரம்பிக்க போய் லேப்டாப் உடஞ்ச கத அது
அச்சோ ஆ
ரிமோட்டு் உடஞ்சு போயி லேப்டப்பு உடஞ்சு போய் எல்லாத்தையு பெட்டுக்கடியில அங்க இங்கேனு போட்டு ஒழிச்சு வச்சு பெரிய ரகலயே பண்ணிட்டு எங்க அம்மா வந்தப்பல்லா அதுக்கு ஓமொலே ஒரு மாதிரி கப் சிப்பு கப் சிப்பு உக்காந்ட்டு இருந்தோ
ஓ அப்றோ யாரு உடைச்சாங்கன்னு ஆ
கடைசியில நீ உடைச்ச நா உடச்சே நீ உடைச்சே நான் உடைச்சேன்ட்டு எங்க அம்மா வந்து மூணு பேருக்கு சமத்தியா குடுத்தாங்க
உம் பார பச்சமே இல்லாம குடுத்துருவாங்
ஆமா அதனால எல்லாம் எந்த குடுக்கல் வாங்குரதெல்லா அம்மா கிட்ட பாரபட்சமே இருக்காது அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு குடுக்க வாங்கதுன்னா பாரபட்சமே இருக்காது மூணு பேருக்கு சரிசமமா குடுப்பாங்க
உம் ஓ சரிங்க சார் ஆனா ஜாலியாதா இருந்தோம்
தெரில நல்லாவே இருக்கு
உம் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா நா வந்து நா வந்து பிஃப்த் ஸ்டாண்டர்டு் குள்ளயே தம்பியோட ஃபஸ்ட்ஸ்டாண்டர் அந்த மாதிரி படிச்சிருப்பா நா ஃபோர்த்து எனக்கு அவனுக்கு ஒரு த்ரி இயர்ஸ் த்ரிஅண்ட் இயர்ஸ் வ‌ந்து ஏஜ் டிஃப்ரன்ட் எங்க அக்காவோட வந்து அவன் அட்டாச் வந்து கொஞ்சோ கம்மி ஏன்னா எங்க அக்கா கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட் அந்த இதுல நான் கொஞ்சோ லீகன்டா அப்டியே விட்ருவே அவன அந்த மாரி இருக்கு போது அவ வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லயே அவ வந்து மார்க் ஷீட்ல சைன் போட்டுதர்றது நா எங்க அப் அப்பா மாரி சைன் போடுவே
உம்
நானவே சைன் போட்டு அவனுக்கு குடுப்பே அவே போய் அப்டியே போய் குடுத்துருவா மார்க்க்ஷீட்ட அந்த மேடம் புடிச்சி அவ்ளோ திட்டு திட்டுவாங்க ஏ என்னாது இது இப்பவே நாலு வயசுலயே ச நாலாவது படிக்கும் போதே இந்தது இந்த இதெல்லா பண்றியா நீயி அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவனுக்காக பண்ணப் போணுது அவே வந்து எங்க அப்பாட்ட அவன் பேரண்ட்ஸ்ட்ட ஏதும் சைன் வாங்கல சமாளிக்கணுமேங்கிறதுக்காக என்கிட்ட சைன வாங்கிட்டு போயிட்டா ஆ நானு சரி தம்பி தானே என்னா இப்ப அப்டின்னு சொல்லிட்டு சைன போட்டு குடுத்துருவே குடுத்து ல்ல ஸ்கூல்லாம் ஃபுல்லா நெறைய பேர் திட்னா அவ பிரின்ஸ்பல்லா திட்டி டீச்சர்ஸ் எல்லா திட்டி அதுக்கப்புறோ அம்மாட்ட சொல்லி
ஏ இதெல்லா கொஞ்சோ பெரிய வேலையால்ல இருக்கு இதெல்லா நாங்க பண்ணம்னா நாங்க எல்லா மாட்டிப்போ சிரிச்சே மாட்டிக்வோ நாங்கல்லா.
தத அந்த மாரி நடந்திருக்கு அடுத்து வந்து ஆ அதே மாரி ரெண்டு பேருமே ந நானு எந் தம்பியு கொஞ்சோ இதாயிடுவோ. திருட்டுத்தணம் பண்ணாலு நாங்க ரெண்டுபேரும் சே சேந்தே உக்காந்து திருட்டுத்தனம் பண்ணிக்குவோ
ம்.
ஆ எங்க அக்கா வந்து கொஞ்சோ எங்க அம்மாட்ட சொல்லிருவா அதனால அவள வந்து அந்த த்ல சேத்துக்க மான்ட்டோ நானு இவுனும்ல வந்து நல்லா சேட்டையு செஞ்சுக்குவோ அந்த மாரில்லாம் போவோ.
ம்.
அது மாரி ஒரு தடவ மார்க்கு மார்க் ஷீட்டு வந்து ரொம்போ கம்மியா மார்க் கம்மியா வாங்கிட்டோனு எங்க அம்மா மார் ஷீட்டயே கிழ்ச்சிட்டாங்க அத இப்ப வரை க்குமே சொல்லுவோ மாக் ஷீட்டு என்னோடதையு கிழ்ச்ட்டாங்க எங்க அக்காவோடதையு கிழ்ச்ட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல கேட்டுகிட்டே இந்தாங்க என்னாச்சி மாக் ஷீட்டு எங்க மாக் ஷீட் எங்க ரேங்க் காடு சாரி ரேங்க் காடு எங்க அப்டின் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இந்தாங்க அவுங்க குடு த்தாச்சு நீங்கதா தொலைச்சுட்டீங்க அப்டின் சொல்லிட்டு அப்பிடியே மாத்தி பிளேட்ட மாத்தி போட்டு அவுங்க ஃபுல்லா தேட்னாங்க ஸ்டாஃப் ரூமு வேற என்னென்ன பிரின்ஸ்பல் ரூமு அது இதுன்னு ஃபுல்லா தேடி பாத்தாங்க கெடைக்கவே இல்ல அதுக்கப்புறோ எ ப்டி அவங்களு யோசிக்கவே இல்ல எப்பிடி அ க்கா தங்கச்சிங்க ரெண்டு பே எ எங்க மூணு பேரோட பேருமே அப்டியே ல் ல் லைனாதா வரு.
ம்.
வ தேவானே ஆரம்பிக்கு அப்டின்டொன்னே அவுங்களுமே யோசி க்குல எப்டி ரெண்டு பேரோட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரோடதுமே அட்ட டைத்துல காணோம்னா எதோ ஒன்னு பண்ணிருக்குதுங்கன்னு கூட அவுங்க யோசிக்கல. ஆனா அந்த ரேங்க் காடு காணோ அப்டின் சொல்லிட்டு திரும்ப புதுசா ஒரு ரேங்க் காட போட்டு புதுசா போய் எங்க அம்மாட்ட போய் சைன வாங்கி
ம்.
போய் வச்சோ அதுக்குதா சொன்னது இப்ப வரைக்கு சொல்லிட்டுப்போ உங்களால ஒரு பொய் சொல்லிட்டோ உங்ளால ஒரு பொய் சொல்லிட்டோ. ரேங்க்காட கிழிச்சிட்டு நாங்க வச்சிட்டொன்ட்டு பொய் சொல்லிட்டோ. அப்டினே சொல்லிகிட்டே இருப்போ இப்போ வரைக்குமே.
நாங்க இந்த மாரி ட்ரிக்ஸ் எல்லா யூஸ் பண்ண மாட்டோ நாங்க என்ன பண்ணுவனா காலைல ஆட்டோ வர டைம்ல தா வந்து சைன் வாங்குவோ. அவுசர அவுசரமா அங்க ஆட்ட மேன் வேணு
நடக்கு.
ஹ
அதுலயு எப்டின்னா ஹையஸ்ட்டு நறையா மார்க் வாங்னது வந்து ஃபஸ்ட்டு பேப்பரா வக்கிறது. கம்மியா வாங்ன து வந்து அடுத்தடுத்து அப்டியே வருசைக்கா வரு இப்ப நம்மஸ் சயின்ஸ்ல நறைய மார்க்கு ஒரு எயிட்டி வாங்கிருக்கோ அப்டினா எய்ட்டி தா ஃபஸ்ட்டு பேப் பராருக்கு அத பாக்கும்போது செரி ஓகே எதோ அ வாங்கிருக்கால்ல அப்டின்ட்டு சைன போடுவாங்க. அடுத்தது பாக்கும் போது அம்பது அறுவதுன்ட்டுருக்கு அடுத்தது கீழ பாத்தா அத விட கம்மியாரு. கு அதுவு ஆனா கரெக்ட்டா அந்த ஆட்டோ வரும்போதுதா சைன கேட்டுட்டு ஏ இவ்ளோ நாள் எ இவ்ளோ நேர என்ன பண்ண அப்டின்ட்டு திட்டிகிட்டே சைன போடுவாங்க.
ஆமா அந்த டைம்ல மார்க்கியு பெருசா பாக்க மாட்டாங்க நானு வாங்கிட்டு ஓடிருவே.
வ அ. ஆமா அந்த மாரி எல்லா நல்லா ஜாலியா இருக்கற மாரிதா .
அவரு அங்க ஹாரன் அடிச்சிட்டே இருப்பாரு இங்க சைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சைன் பண்ணி மூடிச்சவொன்னே பேக்ல கூட வெக்காம ஓடிடுவே
அப்டிய ஆமா அதே நறைய நடக்கு அது மாரி அ இது அப்பயு அதே மாரிதா சிக்ஸ்த் டூ பிளஸ் டூ படிக்கும் போதோ அதே மாரிதா ஆனா லெவன்த்லா சுத்தமா படிக்கவே இல்ல நானு
ம்
ஆ டென்த் வரைக்கு கஷ்டப்பட் கஷ் கஷ்டப்பட்டு படிங்க டென்துல அதுக்கப்றோ நல்லா இருக்கலா அப்டிம்பாக டென்த் கஷ்டப்பட்டு படிச்சி முடிஷ்டேனா கடைசில சேரி பிளஸ் ஒன்ல போயி படிக்கவே வேணா அப்டின்னு படிக்கவே இல்ல அந்த டைமிங் எல்லா படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வேணும்னே பண்ணே படிக்கவே இல்ல படிக்கவே புடிக்கல போங்க அப்டின்னு சொல்லிட்டு விட்டுருவே ஆ அப்பெல்லா ஃபெய்லே தா வாங்கினே மோஸ்ட்லி அதுக்கப்றோ திரும்ப பிளஸ் டூல ஒட்காந்து படியினிட்டு பிளஸ் டூல ஒக்காந்து படிச்சி இது பண்ணி அந்த மாதிரி போகோ
பரவால்ல நல்லா லூட்டி அதிகமாவே அடிச்சிருக்கிறீங்க
அது ஓடு அதனால வீட்டுக்குல்லா தெரிஞ்சிச்சுன்னா அவ்ளோதா வீட்டுக்கே தெரியாம பண்ண சேட்ட இதெல்லா இப்பதா உங்கள்டையே சொல்றே
சரி ச
எயா ஹஸ்பண்டுக்கு தெரியு ஆனா
அட்ராசிட்டிலா பண்ணுவோ என்னா பண்ணுவோன்னா எங்க அக்க எதாது மறச்சிட்டாங்க அப்டின்னா நாங்க பிளாக் மெயில் பண்ணில்லா காச லாம் வாங்குவோ எங்க அக்கா கிட்டியே
ஆ
பாரபட்சம் பாக்காம ஐநூறு ரூவா ஆயிர் ரூபா தா ஆமா எதோ நடந்திருக்கு அங்க அது நாங்க பிளாக் மை
அ ஆ
அத பிளாக் மெயில் பண்ணி நாங்க ஐநூறு ஐ ஆயிரோன் சொல்லிட்டு பாரபட்சம் பாக்காம வாங்கி நானு எயா செகண்ட் அக்காவு ஷேர் பண்ணிப்போ
ம் இது எப்டின்னா ஒரு ரூம் ஒரு எங்கம்மா வந்து உள்ள தூங்குவாங்க அது ஹால் மாதிரி இருக்கு ஹால்ல எப்டின்னா அ மூணு பேருமே வந்து ஒரு அஞ்சு மணிக்கே எழுப்பிவுட்ருவாங்க இப்ப எப்ப ஒரு சிக்ஸ்த் செவன்த் படிக்கும் போதெல்லா அப்புடி பண்ணுவாங்க எங்க அம்மா செம ஸ்ட்ரிக்ட்டு இந்த இதுல படிங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு மணி நாலு எக்ஸாம்லா நால்ற மணிக்கே எழுப்பி உட்டுருவாங்க படிங்க ஒக்காந்து அப்டின்னு எங்களுக்கு தூக்கமா சொக்கு உள்டோனா மூணு பேரு என்னா பேசிக்குவோம்னா ஆ ம் அ மம்மி முழிக்கிறாங்க அப்டின்னா நம்மளுக்கு ஏதாது அவுங்க எந்திரிச்சி வராது வந்து கொஞ்சோ தெரியுல்ல
ம்
அப்புடிங்கும் போது நீ ஏதாது சவுண்ட் போட்டு எங்கிட்ட சொல்லிருன்ட்டு மூணு பேருமே அப்டி ஒக்காந்து ஆளுக்கு ஒவ்வொரு மூலயில போய் ஒக்காந்துட்டு தூங்கிருவோ
ம்
ஆனா என்னையதா ஓவர் டைம் பண்ண வெக்குங்க எயா அக்காவு எயா தம்பியு எங்க அம்மா முழிச்சிட்டாங்க முழிச்சிட்டாங்க எந்திரி எந்திரின்டு ஏதாது ஒரு பென்சிலையோ பேனாவையோ தூக்கி போட்டுறது தூக்கி போட்டுட்டு அவுங்கள எழுப்பிவுட்டுட்டு ஏதாது படிக்கிறமாரி ஆக்ஷன் செஞ்சி அந்த மாதிரி செய்ய சொல்லு சொல்றது அதல்லா நல்லா இதா இருக்கு
என்னதா இருந்தாலு அதெல்லா ஒரு ஹப்பியஸட் அன் மெமரபல்னு வெச் துக்குலா கல்யாண ஆயி போயிட்டாங்கன்னா அப்புறோ கொஞ்ச கஷ் டோதா கொஞ்ச மரியாத எல்லா கொடுக்க வேண்டியது இருக்கு
ஆமா அது இப்ப ஆனா எ தம்பி வந்து இப்ப வரைக்குமே எப்பயாச்சு வாடி போடிம்பா ஆ பேர் சொல்லிதா எ தம்பி முன்னால இருந்து கூப்புறா ஆ ஆ அது அப்டியேதா கூப் இப்ப எ ஹஸ்பண்டு ஏதோ ஒன்னு நெனச்சுக்கலா மாட்டாங்க செரி நீ எப்டியோ கூப்ட்டுக்கோ அப்டின்ட்டு போய்றுவாங்க
அது எதோ ஆ புதுசா பேர்விட்டு கூப்ட்டா எனக்கு ஒரு மாதிரி என்ன ஏதோ ரொம்ப குடுக்குற மாரி ஏதோ ஒரு ஃபீலு ஆமா
சின்ன வயசுல அக்கான்னு கூப்புட்றா அக்கா அக்கா தானே அவ அக்கான்னு கூப்பிடு அப்டின்னு சொல்லிட் ட்டு சொல்லுவாங்க ஆனா எங்க அக்காவ நாங்க அக்கா ரெண்டு பேருமே அக்கானு தா சொல்லுவோ
ம்
ஆனா ஏ தம்பி வந்து என்னைய அக்கான்னு சொல்லி கூப்புடும் போது நா திரும்பியே பாக்கல அப்பவே சொல்லுவே நீ என்னைய அக்கானே கூப்புடவேணான்டா எனக்கு அக்கான்னு கூப்டா என்ன யாரையோ கூப்புட்றேன்டு நா திரும்பியே பாக்காம இருக்கே அனால நீ என்னைய பேரே சொல்லி கூப்ட்ரு அப்டின்பே அதுல இருந்தே அவ நீதானே அப்டி சொன்னே அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே எ பேர சொல்லியே கூப் டுட்டே தா இருப்பா இப்போ வரைக்குமே எனக்கு வந்து அப்டியே பழகி போ ச்சு ஓ நல்ல ஆனா செல்லந்தா அவ ஓ
சரி ஓகேக்கா மறுபடியு கால் பண்றே
ஆ சரி ஓகேப்பா ம் பாய்